ஹலோ எனப்பா சாப்ட்டியாபா
ஆ சாப்ட்டே சாப்ட்டே நானா மீன் கொழம்பு
வே வெயிட்டா ஆ மீன் கொளம்ப ஆயிடு
ஆ
காலேஜ் போய் என்னத பண்றீங்க
நாங்க காலேஜ் போவோ
ஆ எத்ன மணிக்கு போவ
நான் வந்து இங்க வந்து ஒரு ஒம்போத்ர அது மாரி
ஒம்போத்ரா மணிக்காடா கெளம்புவ
ஏ பதினொரு மணி காலேஜ்டா எனக்கு ஒன்போதர மணி கெளம்புவ
ஆ
போ பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வரு ஏறி போக ஒரு பத் பத்து நாற்பது பத்ர அது மாரி போவ
ஆ ஆ
கேண்டீன்ல இருப்பன் பசங்க எல்லாம் வர இருக்கும் வந்ட்டு இருப்பாங்க இல்ல வர்ற இருக்கும் உக்க்கட்டு அவ்ளா தா கிளாஸுக்கு போவே எங்களுக்கு வந்து ஆ தமிழ் பிடியர் வந்து இப்ப வெறுப் ப்படா போனது வந்து தமிழ் தமிழ் மேம் வந்து வேற ஒருத்தவங்க இருந்தாங்க செம்ம ஜாலியா இருக்கும் அவங்க பீரியட்
ஆ ஆ
இந்ததாவ மாத்திட்டாங்கோ இது ஒன்னு நத்துறாங்கோ ஒண்ணுமோ புரியல தூக்கம் வருது அவ மூஞ்சியே பாத்துன்னனுக்குறோ வேற எதுவும் பண்ணல கம்மென்ட்டூ இங்கிலீஷ் சார் வந்து ஆ ஃபஸ்ட்ரியர் இல்ல மாற்ற மாி வரும் அது தமிழ் பிரீரியடருது அது வெறுப்பு பிரரியர் அது பிடிக்கவே பிடிக்கல இங்கிலீஷ் சார் வந்து சூப்பர்ரா இருக்ககுறாரூ அவரு அவரு வந்து மூஞ்ச பாத்து கண்டுபுடிச்ச இப்ப வந்து நீ எப்படி எல்லாமே நத்திட்டு ஒரு மாரி மூஞ்சல்ல சோக கிளாஸ்ஏ நத்த மாட்டாரு அன்னிக்கி
ஆ ஆ
நீங்க போன் கூட பாத்துலாப்பா சவுண்ட் வெளிய வரக்கூடாது கம்முன்னு இருந்து ஆ எதாவது பண்ணுங்க இட்ருவாரு அப்படியும் அப்படியும் கிளாஸ் அப்படியும் கிளாஸ் நத்த தந்தா இருந்தா அர்ரு அவரு அவலதா நத்துவாரு
ஒரு பீரியட் எத்த எவளோரா ஒரு பீரீடு எவ்ள நேர
எங்களுக்கு வந்து எப்படித்தமா அஞ்சு பீரிடுடு
ஆ
ஒரு ஒரு அவர் எங்களுக்கு அது உனக்கு எப்பின்னு உனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நீ ஃபஸ்டு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா
ஒரே சிப்ட் தான் இன்ஜினியரிங்க்கு
அ தெரியல அது அ அப்ப அது எப்படின்னு தெரில எங்கல்து வந்து சக் செகன்ட் ஷிஃப்ட்னால எங்களுக்கு வந்து ஒரு அவரு ஒரு கிளாஸு நாற்பத்தஞ்சி நிமிஷம் எடுப்பாங்க முடிஞ் மேக்சிமம் கிளாஸு இந்த தமிழ் மேம் ம ட்டுதா வெறுப்பு அஞ்சே நிமிஷதா பத்து நிமிஷதா பிரேக் போடு மிச்ச நேரோ இருக்கு யாருக்குமே எதுமே புரியாது மு ஞ்சியே பாத்துன்னு இருப்பாங்கோ இங்கிலீஷ் பீரியட் சூப்பரா போயிடு அவரு வந்து நடத்துனார்னா நடத்துவாரு அண்ணார் ரவுண்ட் நத்துவாரு போன் பாக்க விட்டுருவாரு அந்த டைம்லதா கேம் வெளான்னிக்கிறது
ஆ
த்தது லேப்க்கு என்ன போவாங்க லேப் ஒரு கிளாஸ் இருக்கு அது ஃபுல்லா ஏ சியா ஜம்முனு இருக்கு போய்ட்டா லேப்ல
அது லேப்தானுங்கோ கிளாஸே வராதுங்ளா அட்னன்ஸ் எல்லா எடுப்பாங்ளா
அட்னன்ஸ் எல்லா அவுங்க இதுல போடுவாங்க ஆன்லைன்ல போடுவாங்க ஒரு ஒரு பீரியடுக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரே வாட்டி போட்டிருந்தாங்க இப்ப வந்து ஒரு ஒரு பீரியடுக்கு போடுவாங்க எப்பமே ஒரு ஒரு ஆ நீ வெளிய போறது ஆமா கட்டெல்லா அடிக்கறது நீங்க கட் அடிக்க தேவல்ல ஜாலியாதானே இருக்கு எதாச்சு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் அன்னத்த வெருப்பா இருக்கு மிச்சதெல்லா ஜாலியா போயிடு
இன்ஜினியரிங் பொறுத்தவரையு எல்லாமே வெறுப்பா இருக்குமே
ஆமா அது என்னா பண்றது அதுக்கு
உம் எட்டு எங்க எத்தன ஏழு ஊர்ரா கால்ல எட்டு டு மூன்ரா
எட்டு டூ மூணா
ஆமா
அவ்ளோ நேரமடாப்பா காலேஜ் எனக்கு பதினொன்னுலந்து நாலு நான்னா நாலரைக்கு விடுவாங்கோ நால் மணிக்கு விட்டுருவாங்கோ
அப்புறோ எத்தன மணி வீட்டுக்கு வருவ ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவ
வீட்டுக்கு வர்ரதுதா பிரச்சன பஸ் வொரு ஃபர்ஸ்ட் வர்ர பஸ்ல ஏற மாட்டே எப்டியோ எப்டியோ கூட்டமா இருக்கு தெரியு அடுத்தது வர்ர பஸ்ஸுங்க பொறுத்து ஒரு ஆ ஆ அ ஏழு மணிக்குள்ள வந்துருவே வீட்டுக்கு ஆனா
வெங்கிலந்து நடந்தே வந்திருவியா
ஆ போன் பேசினே வந்ட்டனா தெரிய போது தெரி சர்ன்னு வந்திரபோறோ
ஓஹோ உன் கூட யாரு வர்ரா காலேஜ்க்கு
இங்கந்தா
ஆ
இங்கிருந்து வெங்கல்லந்து நா மட்டு போவே கூட்டூர்லந்து அந்த விகேஸ்ல்ல அவ வருவா
ஆ ஆ
அதுல அங்க போயிட்டா திண்ணணூர்லருந்து பசங் திருவள்ளூர்ல்ல இருந்து ரெண்டு பேரு வர்ராங்க அங்க பக்கத்திலயே பட்டா அப்றோ மறுபடி அங்கிந்து அப்டியே வந்துருவாங்க பசங்கல்லா
அதா
இந்த பஸ்ல போயிட்டு வர்ரல்ல இதாண்டா வெருப்பாகு போறத்து வரத்துதாண்டா
நா வீட்ல இந்து ஆறு மணிக் கெளம்புனனா எட்டு மணிக்கு காலேஜ் போகுனு
அ அப்ப எத்தின் ஆறு மணி கேளம்புனா எத்தின் மணிக்கு எந்துருக்குண்ணு
நால்ற மணிக்கு அந்த மாரி எந்துக்கணு ஏன் எதுக்குன்னு புரியாம உக்காந்திருக்ன்னு குல்ஸ்டு கெளம்பனு அப்பல்லா கெளம் முடியுமே கெளம்பிட்டு ஆறு மணிக்கூட போய்டுவன்ப்பா எத்தன மணிக் ஃபர்ஸ் ட்டு டைம் பஸ் கூட தெர்ல ஆறு மணி
ஏதோ உங் உங் ஆறு மணிக்கு பஸ்ஸா அந்த ஃபைவ் டியே போவுமே அது எத்தின் மணிக்கு போதெ
அது ஏல்ற மணிக்கு வருண்டா எங்க வீட்டாண்ட இருந்து கெளம்பனுடா அது ஆவடி போறதாங்காட்டி எட்ர ஆயிடு
ஃபர்ஸ்ட்டு பஸ் வந்து நாலர மணிக்கு வருண்டா நாலு இல்லனா அஞ்சு மணிக்கு ஃபைவ் எயிட்டி
டேய் அவ்ளோ சீக்கிரோ எப்புறா
செகண்ட் பஸ் வந்து ஆறு மணிக்கு எதோ வரு நெனைக்கறே
அதா அந்த செகண்ட் பஸ்தா கரெட் டா ஆறு மணிக்கு போல வடு ஒரு ஏழு மணிக்கு ஆவடி போய்ருவனா ஒரு அவர் ஆகுமா ஆவடி போறதுக்கு
ஆ ப பஸ்சு வந்து ஸ்பீ ஸ்பீடா ஓட்னு போனானு வச்சுக்கோ அர் அவ்ரு தா இல்ல நா ப்பது நிமிஷோ நா நாப்பது நிம்ஷ நாப்பது நிம்ஷ அர் அவ்ரு அவ்ள்தா அதுக்குள்ள போய் டலா அது போயிலா தின்னனூறுலா அர் அவர்லயே போயிர்லா சீக்கரமாவே
அர் அவர்ல திருண்ணனூறு போனா ஆர்ற மணி திருண் திருண்ணனூர்ல இருந்து பூந்தமல்லி ஒரு அவர் ஆயிடு
ஆ
அவ்ளதா நா எது ஆர்ற யா ஏழு ஆயிடு ஏழு ஏழ்ற ஆயிடு அங்கருந்து ஒரு பஸ்சு புச் சு காலேஜ்ல எறங்கணு காலேஜ் இந்த மெயின்லருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள நடந்து போனு
ம்
ம்
மெயின்ல இருந்து ஒரு கிலோமீட்டராடா பாவி அவ்ளோ உள்ளையா கட்டி வச்சுருக்காங் காலேஜ
ஆஹ்ஹண்டா கேட் ட்ட இருந்து அதுவே அர கிலோமீட்டர் போகுதுடா கேட்டான்டயிருந்து காலேஜிக்கு
அதா அவ்ளோ தூர்ம அவ்ளோ பெர்சாவ இக்குது
ஹ்க்குன்டா பெருசுடா காலேஜ் உள்ளு
ம்
க்குதா நா பைக்ல போனதுனால தெர்லே நா இது வரைக்கு நடந்து போன்து இல்ல ம்க்கு அவ்ளுதா
இப்போ இப்ப ஒரு நாள் போனா தெரிஞ்சிடு எப்டின்ட்டு
ம் அவ லைசன்ஸ் இருந்தா ந்த ப்ரச்சனையே இல்லே ஏழு மணிக்கு வீட்லருந்து கெளம்பபா எட்டு மணிக்கு காலேஜ் அங்கிருப்ப கர்ட்டா ஒண்ணவரு பொறுமையா போனினா ஒண்ணவர்ல போயிர்லா ஸ்பீடா போன நாப்பது நிம்ஷோ
ம்
அவள்தா சிறகு அடிச்சுனே போயிர்லா லைசன்ஸ் வரவரையு வெயிட் பண்ணனு அதா விதி வீட்லர்ந் ஆறு மணிக்கேர்னமா பொருமயா காலணா ஏழு மணிக்கு வீட்லந்து கெளம்பனமா போய்கினேக்கலா லைசன்ஸ் வர வெயு நாலு மணிக்கு எழுந்துகனு ஐயோ
ஆமா சாய சாய்ங்காலமு வந்துடலா சீக்கிரமா ஒரு அஞ்சு மணிக்கு உள்ள வந்துடலா போல
டெய் சாயங்கால எப்பர்றா மூ மூணு மணிக்கு உடுவாங்களா நம்ம மூணு மணிக்குட்டா வர மாட்டோ கொஞ்ச லைட்டா பேசு கீஸ்ட் தா வருவோ லேட்டாவு மூன்ற ஆயிடுன் வெய் காலேஜுட்டு வெளிய வரதுக்கு அங்கிருந்து வந் து பூந்தமல்லிக்கு ஒரு பஸ் ஏறனு பூந்தமல்லில இருந்து ஆவடி திருநூறுக்கொரு பஸ் ஏறனு திருணன்னூறுலர்ந்து பஸ் ஏறி கூட்ரோடு வரணு கூட்ரோட்லந்து வீட்டுக்கு வரணு
ம்
அப்பா மொத்த அப் அண்ட் டவுன் எழுபது வந்துரா
ஆ
உனக்கு எவ்ள வருது
எனுக்கா இருவத்ரெண்டு அ நாப்பது தாண்டா ஆவுது எனுக்கு இருவது இருவது தா
டே இருவது இருவதுதானாடா வர்ஜா
அ ஆ நா மேப்லதா போட்டு பாத்த இருவது இருவது இருவத்தொண்ணுதா எதோ காம்சிச்சு போறத்துக்கு வரதுக்கு அது இருபது இருபத்தொன்னு நாப்பது ஒரு அம்பதுக்குள்ள தான இருந்ச்சு
ம் நீ ஆவடினா ஆவடில தான காலேஜ் இருக்குது
ஆவடிக்கு முன்னாடி ஆவடிக்கு ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் மூணு ஸ்டாப்பிங்கு முன்னாடி
நல்லாவே இல்ல நா எய்ன்சுட்டுலா போ மாட்டே ஆ போ நடந்து போ சொல்டா வேசார் பாடிலா எங்கிருக்குது வேசார் பாடில்லா
வியாசர் பாடிக்கு வந்து அப்டிக்கா போறது வந்து அங்க போய்ட்டு ஆவடிக்கு போய்ட்டு அங்க வந்து ரெடில்ஸ் பஸ் புடிச்சு ரெடில்ஸ்லந்து தா பஸ் போவும் ஃபை ஃபிஃப்டி செவன்
அம்பேத்கர் காலேஜுக்கு போவோ எப்டி போறதா பஸ்ல எல்லா போ முடியாதா
அம்பேத்கர் காலேஜ் பஸ்ல போலாமே இங்க வந்து கூட்ரோ ப கூட்ரோட் பண்ணிய ஆ ஆவடி ப இப்டியே போயிட்டுருக்குது டவில்ஸ் போய்ட்டா போயிலா ஈஸியா இருக்கு இங்க வந்து ஃபை நாட் ஃபை இங்க வந்து ஃபை நாட் ஃபை ஏறி ரெஜிஸ்டர் எறங்கிட்டு ஃபிஃப்டி செவன் போச்சு அம்பேத்கர் காலேஜி
ஆ ஆ
அங்கேயே எறக்கிடுவாங்கோ கொஞ்சோ ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போற மாரி இருக்கு நெனைக்கிறே
ம் ஆ ட்ரெயின்ல போனா
ட்ரென்ய்ல தா எனக்கு சரியா தெரில ட்ரென்ய்லா வியாசர்பாடி ஜீவால எறங்கிடுவாங்க அங்கருந்து பஸ்ல பஸ் புச்சு போவாங்க இல்ல நந்தே போயிடுவாங்கலான் தெரில அதா கரெக்டா தெரில
சரிதா ஆனா நீங்க போற வழில அந்த காலேஜ் இல்ல
ஆஹா
உங்கள தான்டிதா போணும்
அது அவ்ளோ தூரத்துலக்குது ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ட்ரெயின்ல போறோன்னு வச்சுக்கோ
ஆ
ஃபஸ்ட்டு ஆவடி ஆவடி ஃபஸ்ட் தின்னணூர்ல இருந்து ஆவடி வரைக்கு வந்துதியா இது பட்டா நம்ம நடுவுல தின்னனூறு பட்டாபிராமு அது என்னது அந்த ஜெயா காலேஜ் வருது அந்த ஸ்டாப்பிங் இது நெம்ப்லிச்சேரி ஒரு ஸ்டாப்பிங் வரு
ஆ ஜெயா காலேஜ் தா
ஆவடி அண்ணனூறு திரு அம்பத்தூர் வருனு நெனைக்கிரறே அத்தது திருமலைவாயில் வரும்
ஆ ஆ
திருமலைவாயில் அட்த்தது கொரட்டூர் வரு கொரட்டூருக்கு வந்து அது அதுக் கொளத்தூரு இது கொரட்டூர் எம் ஜி ஆர் காலேஜ் போறவங்களா அங்க தா எறங்கி அங்கேருந்து போயிடுவாங்க ஒரு பஸ் புச்சு
ம் ம்
கொரட்டூருக்கு அத்தது அ பெரம்பூர் வரு நெனைக் க்றே பெரம்பூரே மூணு ஸ்டாப்பிங் வரும்
ஆ பெரம்பூர் பிரிட்ஜ் பெரம்
ஆ லோக்கோ வரு கேரேஜ் வரு ஆ அங்கல்லா வரு
ஆ அதா அதா
பெரம்பூர்க்கு அட்த்தது வியாசர்பாடி ஜீவா வரு அட்த்தது பேசன் பிரிட்ஜ் வரு
ம் மழையு வேனா
ச அந்த சப்பர் டென் வரு சென்னை இது அது சென்ட்ரல்
அதா டேய் ஆப்ப உட்டு வெளிய போமாதுட்ரா
போம்முதா
ஆ
வேற கால்லல வேற இதுலல்லா போய் பேச முடிதா அப்பனா கேம் வெளான்னே பேசலாமேடா
டேய் இன்ஸ்டால போய் ரீல்ஸ் பகும் முதுதுரா இன்ஸ்டால வந்ட்டடா
ஆ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கட் பண்ணிலாமா பஞ்ச